வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்கோங்க சாயந்திரோ டீ காஃபில்லா குடிச்
ம் சேரி சேரிங்க அப்புறோ வீட்ல என்ன என்ன எல்லாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆ வீட்ல எல்லாரு சும்மாதாங்க இருக்காங்க அம்மா வந்து இப்பதா தம்பிய குளிக்க வச்சு எல்லா டிரெஸ்ல்லா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க
சேரி சேரிங்க
சும்மாதாங்க இருக்க அப்டே இயற்கை காத்த வந்து பாத்துட்டு இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
இங்க வந்து அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளிய போயிருக்காங்க அம்மா பாத்தரோ கழுவிட்ருக்காங்க தம்பி இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நன் பர் வந்து கார் வாங்கிருக்கர மறுபடியு வந்து காட்றக்கா கூப்ட்ருக்கானு பாக்குற போயிருக்காங்க
ஓ திருப்பி திருப்பி அந்த கார பாக்கறத்துக்கு என்னங்க இருக்கு ஒரு தடவ பாத்தக்காருதானங்க பல விதமாவாங்க மாறப்போது அந்த காரு
அதா அதாங்க அவரு வந்து என்னன்னா இந்த கூடவா நா ஒ ஒன்ன ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போற அந்த மாரி ஏதாவது சொல்லிருபாரா என்னன்னு தெரியலீங்க
ஓ சேரி சேரிங்க உங்க தம்பி வந்துட்டு வீட்லயே உங்க தம்பி வீட்லயே இருக்க மாட்டாங்களா இங்க மாரி அடிக்கடி இங்யாது நண்பர்களோட வெளிய போயிட்டே இருப்பாங்களாங்க
இல்ல இல்லைங்க இப்ப ரெண்டு மூணு நாளாவே எங்கயு போலேங்க இன்னைக்கு அவ இன்னைக்கு அவரு போ மாட்ட எனக்கு போறக்கு விருப்பமே இல்லனு சொன்னாருங்க இருந்தாலு அவரு வற்புறுத்திட்டே இருக்கனால சேரி நா போய் பாத் வா அவரு வாங்கங்கனதுக்கு அப்புறோ நா வீட்டுக்கு வந்தற அப்டின்னு சொல்லிட்டு தா போனாருங்க
சேரி சேரிங்க
ப்டி அவுங்க கூப்டாங்க சொல்லி போயிருக்காருங்க போயிட்டு வா வந்துருவார்னு நினைக்கற போய் கால்ம நேரோ இருவது நிம்ஷோ ஆச்சுங்க
கூப்டும் போது ஒரு தடவ ரெண்டு தடவ நம்ம எதயாது சாக்க சொல்லி அவாய்ட் பண்ண முடியலா பொழுதுைக்கு நம்ம எதாது சொ சொன்னோம்னா திடீர்னு அவுங்க வீட்டு மாரி வன்டாலுமே அவங்களுக்கு சங்கடோ நம்மளுக்கு சங்கடம் ஆயிரு
உண்மதாங்க உண்மதாங்க என்னா அவங்க போ அ கால் பண்ணி என்னன்னா அ கூப்புட்டே இருக்காங்க இவரு இடையில இல்ல நா வரல வரலன்னு ஏதாவது சொன்னாலுமே மறுபுடியு கூப்புட்டே இருக்காங்க இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம மறுபடியு சொன்னது இல்லாம வீட்டுக்கு வேற வந்துடுறாங்க அதனால தா அவரால எதுமே சொல்ல முடியல
கண்டிப்பா கண்டிப்பாங்க சேரி இவருக்கு விட்டா உங்க தம்பிய விட்டா அவங்களுக்கு வேற ஆள் இல்ல போல அதனாலதா வந்து என்ன பண்றது இந்த ஒரு நண்பன தேடி தேடி வருவாங்கன் நா நெனைக்கிறே
அதா அதாங்க ஆ என்ன போனாலுமே என்ன ஒரு அரை மண் நேர ஒரு மண் நேரத்துக்குள்ள வந்துருவாருங்க
செரி செரிங்க நீங்க சாயந்திர ஆ வெளியே போணுங்க போலான் பாக்குறே பாக்கலாம் என்ன இப்ப இருக்கிற வெயில பாத்தன்னு வெயிலோட பாக்க இன்னு கொறைதுங்ளா வெக்கையாதா இருக்கு காத்தடிச்சாச்சு பரவால்ல காத்துமே அடிக்கல செரி போயிக்கலா அப்டிங்கற போலாம வேணாமான் ரெண்டு மைண்டா இருக்குங்க பாக்கலா எப்டின்னு
சேர் செரிங்க
நீங்க எங்கெயு வெளிய போலிங்ளா உங்க தம்பியெல்லா வெளிய போறாரு நீங்க வீட்லதா இருப்பிங்ளா முக்காவாசி
இல்ல இல்லைங்க நா வந்து இப்ப கூப்பிட்டுதா இருக்காங் நானு வெளிய போறத நா அவாய்ட் பண்ட்டங்க ஆ எனக்கு போனா அவங்க என்னன்னா கூடயே சுத்தணு ங்றாங்க எங்க எங்க போனாலு வா அவங்க கூடயே இருக்கணுங்கிறாங்க அது இல்லாம போனாலுமே பாத்திங்னா என்னால இப்ப போயிட்டு சீக்கிரல்லா வர முடியாதுங்க அவரு அவங்க கூட போனா போய் வீட்ல இருந்து பாத்திங்னா அவங்களோட வேலைக்காக வெளிய போற மாரி இருக்குங்க போயிட்டு நைட் எல்லா தங்கிட்டு காலையில வர மாரிலா இருக்குங்க அதனால எனக்கு அந்த இது புடிக்கலிங்க அதனால
ஓகேங்க நம்ம வந்து நண்பர்களோட போறது என்னன்னா நம்ம ரிலாக்சேஷனுக்காக மன நி ஒரு பத்து நிம்ஷஒரு அரமண் நேரோ அவ்ங்ளோட ந நேர செலவிட்டுட்டு வீட்டுக் வரமாரி தா நம்ப எதிர் பாப்போ நீங்க உங்களை உங்களை கூட்டிட்டு போய் அத தங்க தங்க வச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அனுப்புறதுக்கு நீங்க அது கூட போகாமலே நீங்க சொன்ன மாரி வீட்லே இருந்துக்லாங்க அது
அதா அதாங்க ஏனா கூட போனவே பாத்தீங்கனா அவங்க கூடயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க அப்றோ சில டைம் பாத்தீங்கன்னா அவுங்க பொறந்த பிறந்த நாளுக்கெல்லா வெளியே போயி எதாவ்து பார்ட்டி அந்த மாரி எ தோ போனன்னா விடிய விடிய அங்கேயே இருக்கற மாறில்ல இருக்குங்க செரி அதல்லா செட்டா போனோ புடிக்க மாட்டேங் போய்ட்டு சீக்கிரமா வர முடிலங்க வீட்டுக்கு அதனால எங்கயு போறதில்லைங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது வந்துங்க என்னைக்காவ்து ஒரு நாள் வந்து இப்டி நீங்க சொன்ன மாறி நண்பர்களோட வெளியே போய் இந்த பெறந்த நாள் அப்டிங்க போது அந்த மாரி டைம்ல வந்து வீட்டுக்காரவங்க நைட் என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது ஓரளக்கு வந்து நமக்கு பரவால்ல ஒரு நாள் தானே போனா போயிட்டு போதுங்கற மாரி தோணுங்க அடிக்கடி இந்த மாரி போது நமக்குமே கடுப்பாகு நம்ம வந்து எதுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கோ இது என்னடா போய் போய் வந்துட்டு தங்குத்து நமக்குமே புடிக்காது ஏன்னா நம்ம வீட்ல வந்து தேடுவாங்க புடிப்பாங்க நம்ம வீட்ல எதாவ்து ஒரு எமர்ஜென் சியாருக்கு நமேக்கே ஒரு எமர்ஜென்சி சிட்ச்சுவேஷன் பர்ஸ்னலா எதோ விஷ்யோ பண்றதா இருக்கு அப்டிங்கபோது அவுங்களோடு இருந்தே நமக்கு வந்து சொல்லிட்டு வர முடியாது வரலன்னனு மூஞ்சில அடிச்ச மாரி நம்ம சொல்லம அது ஒரு நமக்கு சங்கட்டமா தானேங்க ஆயிரு
ஆமாங்க அதுவு போ பாத்தா வெளியல்லா இப்டி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா வெளிய வாரோ ஃபுல்லாமே இப்டே த தெனமு வெளிய போட்டு தா இருப்பாங்க ஆனா இருந்தாலு வார துல ஒரு நாள் ரெண்டு நாள்ல்லா வெளியே தங்குற மாறி லா இருக்குங்க வீட்டுக்கே காலைல தா வர்ற மாரி இருக்கு சில டைம் அ இப்ப ஒரு மணி ரெண்டு மணி நைட்டுக்குல்ல வர மாரி இருக்கு சேரி இது வீட்லயு அவுங்க நீ பண் ட்றதுல்ல சரி இல்ல வேணா போவாதா அந்த மாறில்லா சொன்னாங்க எனக்கு சேரி இவங் கூட போனாவே வெ வர்றது வீட்டுக்கு வர்றக்கே லேட்டாகுது அனால நானு அவாய்ட் பண்ட்டங்க அப்டே போறதயே
கண்டிப்பா கண்டிபா அது நீங்க சொல்ற மாறி இரவு நேரம் ஒரு மணி ரெண்டு மணிங்கம் போது நீங்க வர்றது பெருசில்லங்க உங்களுக்கு தூக்கொ கெடு உங்களாலா மத் தவங்களுக்மே அவுங்க உங்ளுக்காக வெயிட் பண்ணி இப்ப நீங்க சொல்லிட்டு வர்றீங்கனா உங்கள வந்து கண் முழிச்சு அவுங்க கதவ தெறந்து பாத்துட் சப்போஸ் அவுங்க தூங்கிட்டாலுமே வந்துட்டு அசந்து தூங்குற டைம்ல வந்து நீங்க வந்து கதவு தட்டிங்னா அவுங்களுக்கு தூக்கொ களயுங்களா அப்டிங்கம்போது யாருக்கா இருந்தாலு செரமோந்தானே ஒருத்தங்க நம்ம தூங்கும் போது நம்ம எழுப்பக் கூடாதுன் சொல்லுவாங்க அது மாரி தூக்கொம் போது டிஸ்ட்டப்பும் பண்ணக் கூடாதும்பாங்க நம்ம ஒரு மணி ரெண்டு மணிங்கம் போது வரும் போது அவுங்களுக்கு செரமோ நமக்கு சேரமோ எதுக் கு அவுங்களுக்கு நம்ம சிரமத்த குடுத்துட்டாவோ அதுதாங்க பாருக்க காலைல பகல் டைம்லா தெரிஞ்சுக்காது நம்ம காலைல போய்ட்டு சாய்ந்திரோ எவ்ளோ நேரோ வந்தாலு தெரிஞ்சு க்காது நைட்டுங்க போது இரவுங்கு போது ரொம்ப கஷ்டோதாங்க
அவுங்க கூப்டறதே பாத்தீங்கன்னா அவுங்க எல்லா எப்டினா நானு வேலைக்கு போயிட்டு வர்ற டைம்லதா கரக்டா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த டைம்லதா அவங்களையு கூப்புடுவாங்க கூப்புடும்போது பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லாம நானு போய்ட்டு தா இருந்தேங்க போய்ட்டு சரி வீட்டுக்கு ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்குள்ள வந்தர்லா நெனச்சு தா போவ தீடீர்னு பாத்தா வா அங்க போலா இங்க போலா அப்டிபாங்க திடீர்னு நானு போவ இப்போ வர் பாத்தீங்கன்னா மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆகு இல்லேன்னா கூட அங்கேயே தங்கிட்டு காலைல வர மாறிலா இருக்குங்க அடிக்கடி அப்டிதா பண்ணிட்டு இருந்தே இப்பதா கொஞ்சோ காலமா போறதுல்லைங்க
சேரிங்க ஆமா நீங்க சொன்ன மாறி ரெண்டு மணி மூணு மணி காலைல வரும்போது உங்களுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போறது உங்களுக்கு வந்து பிரச்சனையாருக்கு ஒங்களால நெறைய லீவ் போட்ற மாருக்கு அவுங்களால வந்துட்டு ஒங்களோட ஒங் ஒங்களோட சொந்த தேவைக்கு லீவ் போறத உட்டுட்டு மத்தவங்களோட தேவைக்கு வந்து தேவையேயில்லாத நாட்கள்ல்லா வந்து லீவ் போட்டு நீங்க வந்து ஒங்களுக்கான நேரத்த வந்து வீண் பண்ற மாறி இருக்கு அதே மாறி பாத் நீங்க வந்து அப்ப வந்து போகும்போது உங்களுக்கு அ வெவரோ தெரியலங்க வெவ் வெவரோ தெரியாம நீங்க போயிட்டிங்க போல இப்ப வந்து அதயெல்லா புரிஞ்சு நீங்க வந்து போனா இப்டில்லா பிரச்சனை இருக்கு இப்டில்ல நமக்கு வந்து ரொம்ப லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சு எது நல்லது இது கெட்டதுன்னு இப்ப தெரிஞ்சு நீங்க போகாம இருக்
கண்டிப்பா கண்டிப்பா அதா உண்ம அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்பதா ஒரு ஆறு மாசோ ஆறு மாத காலமா ம்மாவே வெளிய எங்கியு போறதில்லைங்க முன்னாடியெல்லா போயிட்டு தா இருந்தே இப்ப மறுபடி இப்பயு பாத்தீங்கன்னா கூப்புட்டு தா இருக்காங்க நாந்தா அதிகமா எங்கேயு போறதா அப்டியே விட்டுட்டங்க ஏன்னா அவுங்களு இப்ப வந்து எப்டின்னா நா அவுங்க கூப்புடுவாங்க ரெண்டு மூணு தடவ கூப்புடுவாங்க நானு தா ரீசன் சொல்லுவ அதுக்கப்றோ சேரின்னு விட்டுருவாங்க அப்றோ தொடந்து கூப்புட்டேருந்தா நானு ஏதோ ரீசன் சொல்லி க்கிறனால சேரி இன்மே நீயா கூப்டு வரும்போது நீயா கூப்டு நாங்க எது கூப்பல அப்டின்னு சொல்லி சொன்னதுனால அப்டியே விட்டுட்டாங்க
ஆமாங்க அவங்க கிட்ட என்னங்க நண்பர்கள் கிட்ட வந்து இது ஒரு இது இருக்குங்க அவங்க ஒரு நாலு தடவ கூப்புடுவாங்க நாம ஒழுங்கா பே சுனா ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் நீயே கூப்புடுப்பா நாகூப்ட்டா சலிச்சுகிற என்னமோ நீ ஏ நீ ஏ பண்ணு நா பண்ண மாட்டே நீ பண்ணுனாதா பேசுவே அப்படிம்பங்க சில பேர் என்ன தெரியுமாங்க ஒரு சில பேர் வந்து எதார்த்தமு விட்டுறாங்க சரிப்பா அவ எதா வேல இருக்கானு சொல்லி சரி சில பேர் எதாத்தமா விட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்ன நம்ம ஒரு நாலு தடவ நா இவ கூப்ட்டு எடுக்கல திருப்பி அவ ஒரு ஏதாவது ஒரு நேரத் நம்ம கூப்டுவோ நம் எடுக்க கூடது வேண்னே போன நம்ம பண்ற கால்ல பாத்துட்டு வேணுன்னே அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாரி நண்பர்களையு நமக்கு இருக்காங்க
உண்மதா உண்மதாங்க அந்த மாரி எனக்கு அந்த அனுபவம்ல இருக்குதுங்க
ஆமாங்க ஏன்னா வந்து அந்த மாரி அந்த மாரி நண்பர்கள் கிட்டெல்லா நம்ம வந்து நம்ம பாாரத்துதாங்க இருக்கணு வந்துட்டு
உண்மதா உண்மதாங்க ஏன்னா அவங்க நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அவங்களு நம்ம பண்ணணுங்கறத எதிர்பாத்துதா அந்த மாரில்லா பண்ணிட்ருப்பாங்க அந்த மாரி ஆளுகிட்டலா கொஞ்ச பாத்துதா இருக்கணுங்க
ஆமாங்க என்ன பொறுத்த வரைக்கீங்க ஆயிர ஃப்ரண்டஸ் இருந்தாலு வந்துட்டு அதெல்லா வ வெறு வார்த்தை நமக்குன்னு ஒரே ஒரு ஒரு நண்பன் இருக்கானா ஒரு நல்லது கெட்டது நம்ம நா ஒரு சந்தோஷமா இருக்கோ துக்கமா இருக்கிறதுல அவ நமக்கு கை குடுக்குறா அவ்வளதா டியே நம்ம போயிட்டே இருக்கணு நண்பர் இல்லையா நமக்கு நம்மதா ஆறுதலுங்க மாரி அப்டியே நம்ம போய்
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்பனா அப்டியு இருக்காங்க ஒரு அஞ்சா ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த மாரி இருக்காங்க நா இப்ப சும்மா வெளியே போகாதுனாலதா அது கொஞ்ச பேசறது அந்த கொஞ்ச கம்மியானதுனால தாங்க மத்த படி அவங்களுக்கு இப்ப கூப்ட்ட கூட வர்றக்கலா இருக்காங்க இருந்தாலு நான் தா பேசுறது ஏ பேசனம்னா மறுபடியு வெளியே போகணு வரணு அந்த மாரி இருக்கிறதுனாலதா நானு கொஞ்ச பேசாமே இருக்கேங்க
அவங்க என்ன அவங்க இது வந்து உங்களோட நண்பர்கள் என்ன நெனைக்கணுங்க வந்துட்டு சரி ஓகே அவனுக்கு வந்து வேலை இருக்கும்ல வந்து ரோப் பண்ணக்கூடாது ஒரு தடவ வந்து வ இப்ப ஏன்னு கேட்கனு இல்லனா எனக்கு வர்லினு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்போ ஃபோர்ஸ் பண்ணிக் முக்கியமான ஆத்தர அவசர ஒரு ஹாஸ்பிடல் ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் டைம் அந் த மாரி டைம்ல வந்து நம்ம கூப்பிட்டு நம்மள கூட்டிட்டு போறது தப்ப கெடையாது நீங்க சொன்ன மாரி நைட்டு நேரோ ரெண்டு நாள் கூட நீங்க கண்மூழிச்சா அவுங்களோட இருந்து பாத்துட்டு கூட வரலா அது தப்பு கெடையாது சும்மா நீங்க அந்த செம் பார்டி இன்னொருத்த ஃப்ரெண்டு வீட்ல வந்து ஒரு வேல ஃப்ரெண்டு வீட்ல சமைக்கிறது அவன் வீட்ல ஃபங்க்ஷனு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து எதாவது ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறது அந்த மாரி எடத்துக்கு நம்ம நம் மளே வந்து ஒப்புக்கு சப்பானா கூட்டிட்டு போறது அது ரொம்ப தப்பு தானங்க வந்துட்டு அவுங்க அவுங்களுக்கே தோனணு இது வந்து நம்ம தப்புதானே இப்டி பண்ற தப்பு நம்மளால எதுக்கு அவனுமே பாதிக்கப்படுனு அப்டின்னு யோசிக்கிற மாரி இருந்தான பிர ச்சனை கெடையாது நம்ம கெட்டாலு அவனு கெட்டு போகுணு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறவங்கள நண்பர்கள பாதி
அதாதாங்க உண்மதா உண்மதா ம் சேரி சேரிங் அங்கெல்லா மழையெல்லா வருதுங்ளா
ஆ இங் மழைங்களாங்க ஆ மழை இல்லைங்க இங்க என்னமோ பாத்தீங்கன்னா வானெல்லா தெளிவா வெளி வாங்கி நல்லா வெளிச்சமா இருக்குது மழையு அடி க்கல வெய்யிலு அடிக்கல காத்தடிக்கல அப்டியே நிக்குது
பரவால்ல பரவால்லைங்க வீட்ல அப்பா அம்மா எல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆ அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாருங் அப்பா வந்து ஆறு மணிக்கு மேலதாங்க வருவாங்க வீட்டுக்கு அம்மா வந்து இப்பதாங்க சும்மா தம்பி கூட விளாண்டுட்டு இருக்காங்கங்க
செரி செரிங்க
ம் உங்க வீட்டு பக்கத்துல எல்லா கொழந்தைங்க எல்லா இருக்காங்ளா நீங்க கொழந்தைங்களோட எல்லா விளையாடுவீங்ளா
இங்க வீட்டு பக்கத்துல எல்லா கொழந்தைங்க இல்லங்க தம்பி வீட்டுலதா கொழந்தைங்க இருக்காங்க அவுங்க கொஞ்சோ அவுங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளாச்சுங்க ஊருக்கு போய் ஆ யா தம்பிப்ப தம்பிக்கு கொழந்த இருக்குதுங்க பையன்
சேரி சேரிங்க ஓ தம் உங்க தம்பி பையன் வந்துட்டு ஊருக் போனாலு வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கீங்ளா மிஸ் பண்ணலிங்ளா நீங்க அவ ங்கள எல்லா வந்துட்டு நல்லா பொழு துரு துருனு இருந்திருப்பானே
அதாங்க தம்பிக்கிட்டதா கேட்டுருக்கோ என்ன பண்ற என்ன பேசுனியா என்ன பண்ணிட்டுருக்கனு கேட்டிருக்கோ ஆ அதா வந்தாதாங்க போய் அவுங் பேசி எப்பவும் போல போய் விளாடறது அந்த மாரிதா இருக்கு
ஆமாங்க ஏனா கொழந்தைங்க இருந்த வீடு வந்து திடீர்னு கொழந்த இல்ல வெரிச்சோடி இருந்த மாரி என்னமோ மாரி நமக்கே வந்து கையோடஞ்ச மாரி இருக்குன் சொல்லுவாங்க ஏனா கொழந்தையெல்லா வந்துட்டு இங் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுங்க அது இதுன்னு பண்ணுவாங்க அவுங்க பண்ற சேட்டையில வந்து ரசிக்கவே நமக்கே ஒரு ஆனந்தமா நல்லா இருக்கு
ஆமாமாங்க
உங்க தம்பி பைய்ய எப்படிங்க நல்ல வால் பண்ணுவானா இல்ல அமைதியா இருப்
இல்ல இல்லைங்க இப்ப அமைதியதாங்க இருக்கு இப் கொஞ்ச கொஞ்சமா இப்பதா பண்றக்கெல்லா ஆரம்பிக்கிறாருங்க
ஓ சேரி சேரி கொழந்தைங்கனாலே வந்து வாழுதாங்க எந்த கொழந்த வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வால் பண்ணாத கொழந்தைங்களே இல்ல அந்த காலத்துலதா வந்துட்டு கொழந்தைங்க இருக்கிற எடந் தெரியாம இருந்துச்சுங்க அப்டிம்பா ங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களு வந்து ரொம்ப வந்து குறும்பு அதிகமா பண்ணா ஆரம்பி
அததுதாங்க
சேரிங்க நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேரு அழைப்பில் நம்ம தொடர்ந்து இத பத்தி நம்ம பேசலாங்க நன்றிங்க